வணக்கொ வணக்கொ தோழி சொல்லுங்க
நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்
ம் நல்லா இருக்கே உங்க வீட்டு்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
நல்லாருக்காங்க அங்க உங்க வீட்
ம் எல்லாரு நல்லாருக்காங்க மதியான என்னா சாப்ட்டீங்க
மதியமா இன்னைக்கு கோழி கோழி இறைச்சி ஆமாமா ஆ ஓரளவுக்கு சமைப்பே
ம் ம் உங்க வீட்டு்ல எல்லாரு பாராட்டுவாங்களா உங்கள
பாராட்டுற அளவுக்கு இல்லஸ் நல்லாருக்குனு சொல்றளவுக்கு செய்வே
ம் ம்
நீங்க என்ன சமைச்சீங்க இன்னிக்கி
இங்க வந்து மட்டன் கொழம்பு வச்சே
செரி செரி ஸ்
பாராட்ட மாட்டாங்கங்க ஆனா எங்க வீட்ல
ஒ ஓ
ம் எப்புடி வச்சாலு அ அதாது வெளியில இருந்து வரவங்க நல்லா இருக்கும்பாங்க எங்க வீட்ல உள்ளவங்க இரு வத்தஞ்சி வருஷமா ஒரே சாப்பாடு சாப்பறனால அவுங்களுக்கு அப்டி இருக்கோ என்னமோ
அது எல்லார் வீட்லயுமே உள்ளதுதானே தா வீட்டுல இருக்கிறது நல்லா இரு க்காது அடுத்தவங்க வீட்டுல உள்ளதா நல்லா இருக்குங்கிற மாரி
எ பையன் ஃப்ரெண்டு கூட அன்னைக் கு அவுங்க சொன்னாங்க உங்க அம்மா வைக்கிற கொளம்பு மட்டன் கொழம்பு நல்லாருக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம்லடா சொல்லிருக்காங்க ஆ பாருங்க அந்த அளவுக்கு அவுங்களுக்கு தெரியுது
ம் அதா அதா அதா அதா அடுத்தவங்க நம்ம சமையல நல்லா சொல்லுவாங்க நம்ம வீட்டுல உள்ளவங்க வந்து நா கோழியா அம் ஃபர்ஸ்ட்டு பட்டை கிராம்பு இதல்லா போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுப்பே
ம்
வெங்காயொ நறுக்கி பத போட்டுப்பே ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்கிடுவே வெங்காயத்த வதக்குனக்கு அப்றோ தக்காளி அப்புறொ கொஞ்சொ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்ச சிக்கன் மசாலா இருந்தா போட்டுப்பே கொஞ்சுண்டு சிக்கன் மசாலா சேத்துட்டு நல்லா வதக் குனக்கப்பறொ நம்ம கழுவி வச்சிருக்க கோழிய வந்து அதுல போட்டு கிண்டிட்டு கொஞ்ச நேர வேக வச்சவே கொஞ்ச தண்ணி விட்டு
ம் ம்
பஸ்ட்டு தேவன்னா தேங்கா பால் அந்த மாரி ஏதாவது சேத்துப்பே இல்ல அந்த கொஞ்ச து அதுவா கிரேவியா வேணு அப்படின்னா சேக்காம கொஞ்ச இதுவா கொஞ்ச கெட் வச்சிருவ அதுலயும் பெப்பரு பெப்பர் சிக்கன் மாரி வேணுன்னா தண்ணி இன்னு கொஞ்ச நல்லா கம்மி பண்ணிட்டு பெப்பர் நெறையா போட்டு அத நல்லா நல்ல சுருள சுருளன்னு சொல்லுவோம்ல அந்த மாரி நல்லா வதக்கிட்டு ட்ரையாகது க்கிடுவே அந்த மாரிதா செய்வே சிக்கன் பிரியாணியா பிரியாணி செய்வே ஆனா நா ஓரளவுக்கு செய்வே இன்று அத ஆ அதிகமா மாமியாரு எங்க அம்மா செய்ற பிரியாணியா
ம்
பிரியாணி சாப்புடுவாங்க சாப்புற அளவுக்கு இருக்கும் அதனால சாப்டுவாங்க அதிகமா வந்து எங்க மாமியாரு எங்க அம்மா இவுங்க இருக்கறதுனால அவுங்க செஞ்சிருவாங்க அந்த பிரியாணி செய்றது இந்த மாரி வகையெல்லா வந்து அவுங்க
ம் உங்களுக்கு பிடிச்ச உணவு மாரி எது புடிக்கும்
எனக்கு பிடிச்சது வந்து எ எனக் கு வந்து கோழி எறைச்சிதா பிடிக்கும் அதுதா வந்து ஆமா அது அதோட கிரேவி டைப்தா ஆ கிரேவிதா பிடிக்கும் அது அதிகமாக பிடிக்கும் ஆமா உங்களுக்கு
எனக்கு மட்டன் ஒன்னுதா புடிக்கும் அதனாலதா இன்னைக்கு ஏ பையன் அத வாங்கிண்டு வந்து குடுத்தா
சேரி சேரி சேரி ஆ
கொஞ்சமா அந்த எலும்பு மாரி இருக்கும்ல அதெல்லா போட்டு வச்சி கொஞ்சமா கொழம்பு மாரி வச்சுட்டு அந்த பீஸெல்லா வந்து சுக் க்கா வறுவல் மாரி செஞ்சு குடுப்பே
ஓ மட்டன்ல நீங்க மத்ததெல்லா செய்வீங்களா எல்லாமே
அவ்வளோல்லா தெரியாது கோலா உருண்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க அதையே வந்து செய்யல இன்னு ஆ கிரேவி செய்வே கொழம்பு வப்பே அப்புற வேணா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் அதுலயு செஞ்சுக்கலா
சேரி செரி செரி இந்த கொடல்லா இருக்கும் கொடல் செஞ்சிருக்கீங்களா ஆ கொடல்
அது நா செய்யல எங்க வீட்ல உள்ளவங்க செய்வாங்க ஆ எல்லாருமே விரும்பி சாப்புடுவாங்க அது கொடல அது இது எனக்கு பாத்தாவே அது ஒரு மாரி இருக்
புடிக்காது அது சில பேருக்கு அப்டிதா புடிக்காம போயிடுச்சுன்னா அத சாப்ட மாட்
ம் அதனால அது பெரும்பாலு நா விரும்ப மாட்டே
சரி சரி சரி சரி ம் எறால் வந்து இது இது வந்து கொஞ்ச எறால் வந்து நா தொக்கு மாரிதா செஞ்சிருக்கே கொழம்புலா செல பேர் வெப்பாங்க அது மாரி ல்லா நா செஞ்சதுல்ல எறால் வந்து தொக்கு மாரி ஏனா அப் வே இது மாரி போட்டு தாளிச்சிட்டு வெங்காய தக்காளி அதே மாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டு அது ரொம்ப நல்ல வதக் கணு ஆனா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புற வந்து இந்த மசாலால்லா போட்டுட்டு இதையும் போட்டு ஆனா தண்ணி ரொம்பவே ஊத்தமாட்டே நம்ம கழுவி வச்சுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க வேல வந்து அதுல போட்டுட்டு அதுலயே கொஞ்ச வேகும்போது தண்ணி வந்துரு அதுலயே நல்லா சுருள சுருள அந்த மாரிதா நா செய்வ வேற மாரி ஆமா கொழம்பு மாரில்லாஸ் வக்க மாட்டே எனக் அது தெரியவும் தெரியாது அதனால இந்த மாரி செஞ்சுப்பே ய ல்லா வந்து
நண்டும் அப்டிதா செய்வீங்களா
ஆமா நண்டு எறால் எல்லா சேம்மு அது ஒரே மாரி தா கொஞ்சோ இருக்கும் அதோட அது அதுக்கு தகுந்த டேஸ்ட்ட நம்ம குடுத்துருவோ அவ்ளோதா
ஆமா கண்டிப்பா மீன் வறுவல் மீன் கொழம்புல்லா எப்டி நல்லா பண்ணுவீ ங்ளா
அ மீன் கொலம்புலா வப்பே மீன் கொலம்பு மீன் வருறுவல்லா செய்வே அதல்லா ஓகேதா
ஒங்க வீட்ல யாரு ந விரும்பி சாப்டுவாங்க மீன் கொலம்பு மீன் வருவ்
வீட்ல விரும்பி சப்புறதுனா எங்க வீட்ல சாப்டுவாங்
ம் எந்த மாரி மீன் நீங்க எடுப்பீங்க சமப்பீங்க
அ வாவல் மீன்ருக்குல்ல அது செய்வோ ஆ வாவ் வல் மீன் வந்து அ தம்பி வந்து அதா எடுத்துட் வந் தருவாங்க
இந்த வஞ்சரம்லா சொல்றாங்களே அது எப்டிர்க்கு
அ வஞ்சரொ நல்லாருக்கு மி முள் இல்லாம நல்லாருக்கு வஞ்சரொ அனா அத விட டேஸ் வந்து எனக்கு இந்த வாவல் மீன அந்த வெறால் மீன இந்த மாரி இதுல வந்து டேஸ்ட்டு நல்லாருக்கு வஞ்சரமீனோட வஞ்சரம் மீன்ல முள் இருக்காது அது ரொம்ப இந்த அவ்ளோதா அந்த இது மட்டுந்தா அதுல உள்ள டேஸ்ட்லா வந்து அவ்ளோ ஒன்னு பெருசா இருக்காது
மொத நாள் வச்சத் புடிக்குமா இல்ல மறுநாள்
ஆனா மொத நாள் வச்சம் மீன் கொலம்லா வந்து நம்ம மொத நாள் வச்சிட்டு அடுத்த நாள் சாப்ட்டா தா அதவு அதர் வந்து அதோட சேந்து நல் அ ருக்கு
இந்த நா ஒரு பேசும்போது அதாவ்து எப்டி சொல்றாங்கனா த கன்னியாகுமரி தூத்துக்குடி சைடல்லா பத்தீங்கனா நம்மனாத் தேங்கா லாவ் அவளவ் ஊத்தவே மாட்டோ அவுங்க என்னாடானா அறப் மூடி தேங்காய ஊத்தி அந்த தேங்காயிலியே தா வேக வெப்பாங்களா மீன் கொலம்ப
ஓ ஆனா நா இருக்கு நெறையப் பிரு தேங்கா ஊத்தி அத் செய்வாங்க தா கொலம்பலா அனா நம்ம வந்து மீன் கொலம்பு கொந்து தேங்கா ஊத்தாம செய்வோ தேங்கா ஆனா அங்குட்லா வந்து அது செல பே இதுல ஆமம்மா
அவுங்க சொல்றாங்க தேங்காவ அர சூத்தி அதுல வந்து மிளகாப்புடி அதுந்த பொடி பொடின் பேஸ் க்றாங்க நல்லா இருக்குது மிளகாப்புடி மல்லிப்பொடி இந்த பொடியெல்லா போட்டு கொதிக்க உட்டு எறக்
ஆம்மா அவுங்க இதுலா அப்புடுதா செய்வாங்க ம் கேர்ளா சைடு டெய்லி மீன் எடுத்துப்பாங்க அது நம்ம இந்த மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க நம்ம இதுல அதிகமால்லா நம்ம சாப்புட மாட்டோ அது முள்ளு இருக்கு அப்டின்ட்டு ஆ மத்தி மீ என்னன் சொல்லுவாங்க அது வெலையு கம்மி தா நம்ம ஊர்ல ஆனா அந்த மீனு தா கேர்ளால டெய்லி எடுத்துப்பாங்க டெய்லி எடுத்துப்பாங்க அதுல அவுளோ நல்லது அந்த உம் அ அந்த மத்தி மீன்ங்குறது அவ்ளோ நல்லத்
கேர்ளா காரவ்ங்க கண்ணே வந்து மீன் மார்தாங்கருக்
ம் அது அது அதா அவுங்க ஒ சைனிங்க எல்லாத்துக்குமே பருங்ளே அவுங்க சாப்பாடு தா ம் டெய்லி மீன எடுத்துப்பாங்க தேங்கா என்ன தேங்கா செ எத்துக்குறது இதலா அவுங்க தலக்கு நல்ல எண்ண வப்பாங்க அந்த குளிர்ச்சியே நம்ம உடம்ப நல்லா வச்சிக்கு அதுதானே நாம்மலா எண்ண வக்கிறதுக்கே தயங்குறோ அவுங்கலா டெய்லிமே எண்ணய வச்சு வச் அந்த ஒடம்பையு நல்லா வச்சு குறாங்க ஒரு குளர்ச்சியா வச்சுக்குறாங்க ஒடம்ப அந்த முடியிலேந்து எல்லாமே மே அவுங்ளுக்கு நல்லாருக்கு
எனக்கு ரொம்ப நாளா பாத்தீங்கன் வெச்சிக்கோங்களேன் த எப்புடியாவது பிரியார் செஞ்சு கத்துக்கணுன் ஆச அனா எ புள்ளைங்காளா நல்லா செய்றாங்க எனக்கு என்னமோ அது வரவே மாட்டேங்குது அ அப்பறம் ஒரு நாள் அது செஞ்சு பாக்கு ஒரு எண்ணருக்
ம் ம் ம் செய்ங்க செய்ங்க செஞ்சீங்கன்னா கரெக்ட்
அதாவது வெஜிடேரியன் நல்லா செஞ்சறேன் இந்த நான்வேஜ்ங்கும்போது து செய்யிறே என்னதா இருந்தாலு மத்தவங்களுக்கு ஓக் கேங்க எங்க வீட்ல உள்ளவுங்க கொற சொல்றாங்க அதா எனக்கு இதா இருக்கு ம் சிக்ஸ்டிஃபைலா நல்லாதா
க்காதீங்க அது வீட்ல உள்ளவுங்க நம்மள கொற சொல்லிகிட்டேதா இருப்பாங்க ஆமா அதெல்லா நம்ம யோசிசிக்க கூடாது ம் ம்
கருவாடு இருக்கு பத்தீங்ளா நெத்திலி கருவாடு அ அத செய்வே துண்டு கருவாடு போட்டு கிரேவி மாரி வப்
ஆமா அந்த தொக்க செய்வ அதெல்லா சூப்பரா இருக்கூ ஆமா நல்ல சாப்பாடு அதே மாரி ப பழய சாத வச்ட்டு கருவாட தொட்டுட்டு சாப்ட்டா பயங்கரமா
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா என்னா பண்ணு ஒரு குண்டா பழைய சோறு மிஞ்சு போச்சு நா என்னா பண்றது இத எப்டி காலி பண்றதுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே போய் யி அங்க ஒரு கட இருக்குது பெட்டி கட மாரி இந்த துண்டு கருவாடு பாக்கெட் வச் க்கும் பாருங்க
ஆமா
கிட்டு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளிய ஒரு தக்காளி போடு ரெண்டு பச்ச மெளகாவ போடு அப்டியே இது பண்ணிட்டு சும்மா கொஞ்ஜ ஒரு அஞ்சு ஜிம்சம் தா வேகு ஆமா ஆமா அழகா கொண்டு வந்து வச்சுகிட்டு ஏங்கிட்ட பேசிட்டே அந்த ஒரு குண்டாம் பழைய சோறயு சாப்
அதாதா அது என்னவோ அப்டியே எறங்கிடு நம்ம கம்மியா சாப் போறவுங்களே இந்த மாரி வச் ஆ
அப்டியே அந்த தெருவுல இருந்து அடுத்த தெருவு அப்டியே சுத்தி காளியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக் அதெல்லா சுத்தி ரோட்ட சுத்தி திருப்பி வீட்டுக் கு வந்துருவாங்க பாத்துக்கொங்க ம் இன்னமு ஒடம்ப அப்டே கரெக்டா அவுங்க ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்கன்னா பழைய சோறுக்கு அவ்வளவு ஒரு இது அந்த கருவாடு மேட்சிங்கு
ஆமா கண்டிப்பா அத சாப்ட்டா அதா கொஞ்சமா சாப்பறவங்க கூட அதிகமா
அப்பறோ இந்த கேழ்வரகு கூழுன் சொல்றாங்க பாத்தீங்ளா அதுக்குமே இந்த கருவாடு கரெக்ட்
கண் ஆமா ஆமா அதுக்கூ கருவாடு கண் நல்லா இருக்கு நா அதுக்கு காமன் நா வந்து சாப்ட்ருக்கே அந் த கோவில்ல கொடுப்பாங்க
ம்
கோவில்ல எல்லா கூல்க்கு வந்து கொஞ்ஜ இது வச்சு முருங்க கீர கொடுப்பாங்க செல கோவில்ல அந்த நான்வெஜும் செஞ்சதே செலது இல குடுப்பாங்க வீட்ல இல்லேன்னா செஞ்சு வச்சுப்பாங்க செஞ்சு வச்ட்டா அந்த முருங்கை கீர அது அந்த கேழ்வரகு அவ்ளோ நல்லா இருக்கூ
சேரி சேரி ம் நா ஒரு ஒரு நிமிஷ இருக்கு தோழி பேசிற்வோ அப்பற வந்து வேற என்ன கருவாட்ல நீங்க இது பண்ணுவீங்க த டோ சம்பல்ல சம்பல்ன் சொல்லிட்டு அதுல ஒண்ணு போடுவாங்கல
ஆ அந்த நெத்திலி கருவாட தானே போடுவாங்க
மாசியா மாசி ஆ அது அதுல போட்டு ஸ்லோன்ல லாம் பாத் பாத்தீங்கன்னா அந்த சம்பல்ல லாஸ்டா அத போட்டு இடிச்சு அப்டியே சாப்டுவாங்க அவ்ளதா அந்த கருவாடுல்லாம அவுங்களுக்கு
எறங்காது ஆமா சாப்பாடு நெறய பேருக்கு அந்த இது சாப்ட்டுட்டாங்கனா ஒரு டெய்லி கண்டிப்பா எதாவது அது வேணு அந்த கருவாடு வெச்சாவது சாப்ட்டரணு அப்டிதா இருக்காங்க நெறய பேரு ஆமா கண்டிப்பா சொல்லு க கண்டிப்பா கண்டிப்பா தோழி வணக்கம் வணக்கம் நன்றி